சே அதான் ஆயிச்சு
சொல்லுங்க காலக்
இந்த பாருங்க ஓடிபி இப்பதா வந்திருக்கு தெரிமா ரொம்ப லேட்டா வந்திருக்கு ரெண்டு வாட்டி ஓடிபி வந்திருக்கு ம் சரி அடுத்த திரும்ப லாகிஇன் பண்ணிக்கலா பிரச்சன இல்ல ஏன்னா ஒரே நம்பருக்கே கண்டினியூஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்குல ஆனால சரி சொல்லுங்க ஏதாச்சு சொல்லுங்க ம் நேத்து என்ன பேசிட்டு இருந்தோம்அது ஒரு சர்பரைஸ் அத பத்தி பேசுவோமா
ஃபோன் பத்தி பேசிட்டு இருப்போ நியாபக இருக்கா
ஏன் நீ இப்பா சர்ப்ரைஸ் பத்தி பேசுனா எனக்கு அத பத்தி பேச நெறைய விஷயோ இருக்கு
பேசுங்க பேசுங்க சர்ப்ரைஸ பத்தியே பேசுங்க
சரி ம் அதா அப்ப நம்ம அந்த விஷயத்துக்கே வருவோ இத காளப்பட்டி கீளப்பட்டியா அ
ஆ காளப்
என்ன எந்த ஊ எங்க இருக்கு அந்த ஊரு
எங்க ஏரியாலிறுது பாத்தீங்ன்னா ஒரு இரு இருபது இருவதஞ்சு கிலோமீட்டர் வரு
ம் அதாது ஒரு சர்பரைஸுக்கு போமாட்டீங்க ஒருத்தங்கள பாக்கறதுக்கு ஒரு எம்பது கிலோமீட்ரு போமாட்டீங்க அப்டித்தான அதாவது ஒருத்தங்க ஏதா கேட்டாலு வாங்கி குடுக்க போ மாட்டீங்க ஒருத்தவங்கள பாக்க சொன்னாலு போமாட்டீங்க அந்த மாரி தான சொல்லுங்க
கேக்குதா
எனக்கு நல்லாவே கேக்குது ஒங்களுக் கேக்குதா ஹலோ கேக்குதா எனக்கு ரொம்ப நல்லா கேக்குது
புரியுதுங்க
ஆ
என்னது
கேக்குது எனக்கு ஒங்களுக்கு கேக்குதா
நல்லா கேக்குது சொல்லுங் சொல்லுங்க
ம் அதா அதவாது ஒருத்தவுங்கள பாக்குறதுக்கு போமாட்டீங்க லோத அஸ்வினி மோட்ர்அ ஆஃப் பண்ணிட்டு சொல்லு மறந்துறாத தண்ணி அந்த சைடு நெறைய பாஞ்சிரு
உங்க தம்பி வைஃப் வந்டாங்கல வீட்டுக்கு
இல்ல ஏ தங்கச்சி பேரு அஸ்வினி தானா
ஓ
ரெண்டு சேம் பேர் சேம் பேர் அதுனால கொஞ்ச கன்ஃப்யூஷன் வேர ஆகு அடிக்கடி திட்டவு முடியாது எதுவு சொல்லவு முடியாது அப்பீங்கிற மாரிதா இப்போ நாங்க எங்க அஸ்வினியா ஒரு வட்டத்தை அடிக்றோ வச்சுகோங்களே அஸ்வினி லூஸ் அப்டின்னு சொல்ட்டு அவ்ளது நம்ம அவ்ள அப்பா என்னி அதுதா சொல்றாங்க அப்டி என்ன சொல்றாங்க அப்டின்னு அவ நெனைச்சிப்பா அதனால எது சொல்ல கூட முடியாதுட்ட குனு அஸ்வினி அப்டின்னு கூட ஆ அவள அவள திட்ட மாட்டோ
ஆ
சும்மா தேங் தங்கச்சிய திட்டுவோ இல்ல சும்மா அச்சு ஏதாச்சு திட்டுவோ தங்கச்சிய திட்லா
ஆ
தம்பி வைஃப் திட்ட முடியுமா ஆமா ஏதாச்சு சொல்ல முடியுமா தம்பி வைஃப் எதுவுமே சொல்லக் கூடாது
ஓ தம்பி வைஃப் எதுவு சொல்லக்கூடாது
மனசுக்குள்ள திட்டிக்கலா ஆ அதா மனசுக்கு இப்ப மனசுக்குள்ள என்ன வோணா திட்டிக்கலா சோ சி அப்டி இல்லங்க நா எந்த தம்பி வைஃபதா திட்னே நா அவள திட்ட முடியாதுல்ல அப்ப வ வேற வீட்லந்து வந்த பிள்ளை அந்த பிள்ளை பிடிச்சு நம்ம என்னத்த திட்றது திட்ட மாட்டோ எதுமே அவுங்க கிட்ட நீங்க ஏன்னா கிட்ட போய் எந்த வீடலேயு அப்டி நேருக்கு நேரா சண்டை எல்லா வைக்க மாட்டாங்க அதெல்லா முன்னருக்கால இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லா கொஞ்ச அட்வான்ஸ்ட் தா எல்லாரு ஒத்துமையா போய்பாங்க என்ன சொல்றது என்ன சொல்றது ப்ரெண்ட்ஸ் மாரி பழகுறாங்க இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லா முன்னாடிதா நா ணா சண்டை மைனி ஆர்னா சண்டை அப்டின்னு சொல்லிட்டு
அதாங்க தம்பி மூஞ்சில மட்டு இது இதுப் போடுவாங்க
என்னது புரியல கொல்லாம் பொட்டு அதேதா ஏ அவுங்க கட்டு இருத்துக்கலே சண்டை எப்டிலா நடக்கலா குழா புட்டுன்ன உரலயே தூக்கி போடுவாங்க உலக்கைையு தூக்கி போடுவங்க அதுல போய் அக்கா த விடது ஏன் தம்பிய கொல்ல பாக்குறியானு வந்து நிக்க கூடாது அவளுக்கு தெரியாதா அவளுக்கு தெரியாதா ஆமா பிள்ளைய பாத்துக்கறதுக்கு
வாக்குன்ன ஒடை ஒடஞ்சே போச்சு சொல்லுங்க
ம்
ம் அப்றோ வந்து அக்கா அக்கா சொந்தத்த தம்பி
அதே மாரி அக்காவு தம்பி சண்டை போடும்போது அக்கா கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டாங்கனாலு கோவம் வந்துருது என்ன பண்றது நம்ம பேசிருக்கோ அடே வாடா போடான்னு தா கேவலமா பேசிருப்போ சேரி இப்போ அதே கணக்குல நம்மளு பேசுவோம் பாத்தா அத உங்களுக்கு இப்ப பிடிக் க்க மாட்டேங்குது
உ
என்னடா நம்ம முன்னாடியே வாடா போடாங்கறாங்க மரியாத இல்லாம பேசுறாங்க அப்படிங்கற மாதிரி
ஆ
அக்காவுக்கு அதே கோவ வரும் ன்ன தம்பி இப்டிலா பேசுறாளே வாடா போடாங்கறா ரா இதல்லா சொல்றாளே அப்படின்னு சொல்ட்டு தோணு எல்லா சேம் சேம் தான் அது வெளிகாட்டாம இருக்கிற வரைக்கு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு நீடிக்கு வெளிகாடுனா முடிஞ்சிச்சு அக்காக்கு தம்பிக்கான உறவு முடிசிச்சு அதோட அப்டின்னு சொல்லி அர்த்தோ கொடங்கின இவங்க வீட்டுக்கு வரபொதல்லா கொஞ்ச கொஞ்ச கட்டுவாங்க பேச மாட்டாங்க அப்பறோ வ அக்காவுக்கு வீட்டுக்கு வரவு தோணாது வீட்டுல இருக்க தோணாது அப்றோ வந்து பாசமு அப்படியே கொறைஞ்சு கொறைஞ்சு கொறைஞ்சி போயாச்சி அவனு ஒய்ஃப் கூட அட்ஜெஸ் பண்ணிட்டா போய் எவனு சண்டைவர கூடாதுங்கிறதுக்காக அக்கா கூட போய் அந்த மாரி ஆயிரு அதுனால கிருத் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கலவரத்தை உண்டு பண்ணாம அப்டி அமைதியா போயிட்டோனா நார்மலா போகு ரிலேஷன்ஷிப் உ அதுதான நேத்து சொன்ன மார்தா அந்த பர்ஸ்னல் லைஃப் க்குள்ள தலையிடாம அவங்க பிரைவேசிகுள்ள வராத வரைக்கு எல்லாமே ஸ்மூத்தா போகு
ம்
இதுனாலாதியான் யாரு கதையு யாரு கேக்க கூடாது ஏ அவ என்னடா இப்படி இருக்கா அவ என்னடா மேலே இருக்கா அவ என்னடா தூங்கிட்டே இருக்கா அப்படின்னா அவுங்க ஏன் தலையிட போறாங்க பா அவதுங்குனா நான் பண்ட்டு போறே அப்படிங்கறதுதான அவங்களோட ஒரு கான்செப்ட் அதான் டிவ் ஏத்துகிட்டா ஆ ப்ரச்சனை இல்ல நீ யே போன் பண்ணிட்டு இருக்க அப்டின்னுபேசிட்டா முடிச்சி பிரச் ச்சனதா
நம்ப ஏதும் சொல்ல கூடாது நீ ஏன் வந்து நீ ஏக்கா பண்ணிட்டு இருக்க அவள பண்ண சொல்லலான்னு சொல்ல கூடாது கன்
ஆ அப்படி இல்ல அதெல்லா சொல்லுவா சொன்னா தங்க அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கு பொண்டாட்டிக்கு வருத்தமா இருக்குல என்னடி நீயே பண்ணிட்டு இருக்க அவள பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லு போது எப்ப பாரு நம்மல பண்ண சொல்வாங்க பேச்சுக்காது நா பண்றேன் அப்படினு சொல்லி வருவாங்க ஆன மனசுகுள்ள நம்ம க்கே கேவலமா கேவளமா திட்டுவாங்க
இல்ல அது வந்து அக்கா இருக்கும் போது வந்து தங்கச்சி சொல்லவு தங்கச்சி இருக்கு போது அக்கா தங்கச்சிங்கிற மாதி அக்கா இருக்கு போது வந்து சொல்லாம ஒய்ஃப் இருக்கு போது வந்து அக்காட்ட சொல்லாம மாத்தி மாத்தி சொன்னா தெரியாதுல்ல
அத அப்டி சொல்னு இப்ப மேல வந்து இப்போ அவங்க என் தம்பி ஒய்ஃப் மேல தான் இரு இருப்பாங்க மாடில இருபாங்க ஓகேவா நா நார்மலா கொஞ்சோ ஓரளவுக்குற ல்லாமே முடிச்சடுவே கொழம்பு சாப்பாடு வைக்கிறது கூட்டு ஏதாவது வைக்கிறதுன்ன வச்சருவே ப்ரை மட்டு என்ன ஆனா கொஞ்ச நேரயாயிரு பன்னெண்டு மணிக்கு மேலே கொஞ்சோ ஆயிரு சேரி ந பாத்தரல்லா நம்ம ஊரெல்லா கிளீன் பண்ணி முடிச் ட்டு பிஷ் பி்ரை மட்டு அவள்ட பண்ணிருவா நம்மளா சொல்ல
ஆ
அப்படின்னு சொல்றது நார்
ஹலோ ஹலோ கேக்குதுகங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ரி
ஏ உங்க டவர் உங்க டவர் இல்ல.
நானே பண்றன்டி அப்டின் சொல்லுவா அந்தெல்லா சொல்லா நா நானே பண்றே இல்ல இன்னிக் நா பண்றே அப்பறோ அந்தளவு என்னது?
காலே இப்பதா லாக் ஆச்சு விட்டு விட்டு கொர கொரகொரன் கேக்குது உங்க வாய்ஸ்.
கால் விட்டு விட்டு கரகர அப்பிடியா? எனக்குல்லா நல்லா பெஞ்சிருக்கு லந்து பேசிட்டுக்கே.
மாடியில இருந்து பேசு எனக்கு நல்லாவே இருக்கு. அது ஃபுல்லாருக் ஃபுல் பாயிண்ட்ருக்கு.
அ ரேஞ்சில்லன் நெனைக்கிறே.
பாயிண்ட்ருக்குங்க எனக்கு.
அது எதோ இசி
உம் ஹலோ? ‍ ஏ கேக்குதா?
ஹலோ கேக்குதா?
ஹலோ அ கேக் கேக்கு கேக் கேக் சொல்லுங்க சொல்லுங்க நல்லா பேசு ரிஜக்ட் பண்ணி உட்ருவாங்க. ஹலோ?
ஹலோ கேக்குது தான ஹலோ? ஹலோ? ஏ ஹலோ?